வணக்கம்
அ மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் இப்பதா அம்மா வந் து தியான கிளாஸ்க்கு போகனுன்னு சொன்னாங்க
ஓ தியானமா தியான வகு ஓ தியான வகுப்புக்கெல்லாம் செல்றீங்களா கேட்கவே ரொம் பவே மகிழ் ச்சியா இருக்கு அது எந்த மாதிரியான விஷயோ நீங்க பண்ணுவீங்க
அம்மா நா வேதாத்திரி மகரிஷி இருக்காங்கல்ல ஆ பொள்ளாச்சி அறிவுத்திருக்கோயில்னு சொல்லுவாங்கல்ல அவங்க நடத்தக்கூடிய வகுப்புங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து எப்பிடி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்டின் சொல்லிட்டு நமக்கு பயிற்சி எல்லா சொல்லித் தருவாங்க அதுப் போக நம்மளுடைய மனநிலை வந்து எந்த ஒரு சூழ்நிலைலயு எப்டி நம்ம அமைதியா வெச்சிக்கிறது அப்டிங்கிறக்கான தியான நிலைகள வந்து சொல்லித் தருவாங்க
அம் ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயங்கள சொல்லியிருக்காங்க நம்ம உ டலையு மனதையு சமநிலையில வெச்சிக்கிறது ரொம் பவே அவசியொங்குறத நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்ததாப் பாத்தீங்கன்னா நீங்க உடலையு மனலையும் சமநிலையா வச்சுக்குறோ அடுத்து உடல ஆரோக்கியமா வச்சுக்குறோன்னா உணவு தான ரொம்ப முக் கியொ நீங்க எந்த மாதிரியான உணவுகளுக் குல்லா ரொம்ப முக்கியத்துவொ குடுப்பீங்க
மேம் நம்ம நா கேள்விப்பட்ட அளவு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக் கூடிய உணவ வந்து சரிவிகித உணவா இருக்கணுன் சொல்லுவாங்க அதாவ்து நம்ம எடுத்துக்குற உணவு ஒவ்வொண்ணுமே வந்துட்டு மூணுல ஒரு பங்கு வந்து மாவுச்சத்து நெறஞ்சதாவு ஒரு பங்கு வந் து நார்ச்சத்து நெறஞ்சதாவு ஒரு பங்கு வந்து புரத சத்து நெறஞ்சதாவு இருக்குது அப்டின்னா நம்ளுடைய உடல் எடை வந்து ஏறவோ எறங்கவோ செய்யாது ப்ளஸ் நம்மளுடைய நரம்பு ஆ எலும்பு எல்லாமே வந்து என்னைக்குமே ஆரோக்கியமா இருக் கு அப்டிங்கிறதையு வந்து ஆ நா ஒரு பயிற்சி மூலமா தெரிஞ்சிக்கிட்டே சோ அத வந்து ஒரு ஆறு மாசமா பின்பற்ற முயற்சி பண்றோங்க
நீங்க சொன்ன விஷயொ எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு நால்லா பாத்தீங்கன்னா உணவுன்னா நம்ம வயிறு நெறஞ்சா போது நமக்கு புடிச்சத சாப்ட்டா போது அந்த மாதிரி சாப்ட்டுட்ட ஆனா ஒரு மு க்கியமான தகவல நீங்க இன்னக்கி எனக் கு சொல்லியிருக்கீங்க சரிவிகித உணவுங்குற விஷயத்த நா ஃபா நிச்சய கடைப்பிடிப்பேன் நெனக் கிற இந்த சரிவிகித உணவுல பாத்தீங்கன்னா நம்ப அதிகமா ஒரு இப்ப மாவுச்சத்து நிறைந்த அரிசி வகையுல சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு முக்கியத்துவொ குடுக்காம
நிச்சயம் ம் ம் ம் ஆமாங் மேம் அதாவது நம்ம நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நம்ம என்ன உட்பட எல்லாருமே அத தா நம்ம பின்பற்றிட்ருந்தோ அதிகமா மாவுச்சத்ததா நம்ம எடுத்துக்குவோ அது வந்து நம்ளோ டைய வயது வந்து கூடக் கூட என்னாகு அப்டின்னா நம்ளோடைய ஒடம்புல இருக்கக்கூடிய புரதச்சத்து நம்ம கம்மியா எடுக்கும் போது உடம்பு வந்து நம்மளுடைய கை கால் மூட்டுகள்ல இருக்கக்கூடிய புரதச்சத்த வந்து எடுத்து பயன்படுத்த தொடங்கிரு நம்ம புரதச்சத் து சாப்டாத பட்சத்துல அப்ப என்ன ஆகு நமக்கு வந்து வயது கூடக்கூட நம்ளோடைய புரதச்சத்து ஒடம்புல அ கொறையக் கொறைய ஆட் நமக்கு வந்துட்டு அந்த மூட்டு வலி நரம்பு வலி எல்லா வந்து வருது அதுதா வந்துட்டு மருத்துவ ரீதியான காரணங்கள் பட் ஆ நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்துல அத வந்து அவுங்க சொல்லித் தர்றது இல்ல நம்ம இயற்கை மருத்துவத்த நாடும்போது இத எல்லாமே அவுங்க வந்து நமக்கு கத்து குடுப்பாங்க சோ நம்ம சாப்டக்கூடிய உணவுல நிச்சயமா மாவுச்சத்து வந்து மூன்றுல ஒரு பங்கு மட் டுந்தா இருக்கணு நம்ம சாப்டக் கூடிய தட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணா பிரிச்சிக்கணு அதுல ஒரு பங்கு மட்டுந்தா மாவுச் சத்து இருக்கணுங்க இன்னொரு பங்கு வந்து நார்ச்சத்து இருக்கணு அப்பதா ஒடம்பு வந்து செரிமானத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம வந் து இருக்கு இன்னொரு பங்கு வந்து புரதச்சத்து இருக்ணு அந்த புரதச்சத்து தேவையானதுக்கு ஒடம்புக்கு இருந்தா மட்டுந்தா நம்முடைய உடம்பு தசை நாறுகள் வ ந்து வலுவா இருக்குங்க இதுல ஏதாவ்து உங்களுக்கு சந்தேக இருக்குங்களா
எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளது உதாரணமா பாத்தீங்கன்னா புரதச்சத்து துன் சொன்னீங்க புரதச்சத்துங்கம் போது நம்ப உதாரணமா ஒரு அவித்த முட்டை கவித்த கல்லை வ கைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு போதிய புரதச்சத் து கெடைக்குங்ளா
ம் நம்ம வந்து பாத்தீங்னா நல்ல கேள்வி நம்ம புரதச்சத்து உணவு வந்து நெறைய இருக்கு நம்ம வந்து சோயா பீன்ஸ் சொல்லலா அல்லது ராஜ் பீன்ஸுன் சொல்லிட்டு பீன்ஸ்லயே பெரிய பெரிய நம்ளுடைய பீன்ஸ் அந்த கிட்னி ஷேப் ல இருக்குன் சொல்லுவாங்க கிட்னி பீன்ஸுன் சொல்லுவாங்க அதையு எடுத்துக்லா இல்லேன்னா நம்ம வந்து கொண்டக் கடலை கருப்பு கொண்டக் கல்ல வெள்ள கொண்டக் கடல அதுக்கப்றோ பட்டாணி அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு உணவுகள வந்து மாத்தி எடுத்துக்லா இதெல்லாமே புரதச்சத்து இருந்துது ஒருவேளை அவுங்க வந்து அசைவ உணவு பிரியர்களா இருந்தாங்கன்னா ஆ நம்ம வந்து சிக்கன் அல்லது முட்டை மீன் வகைகள் இதெல்லாமே வந்து புரதச்சத்து வந்து நிறஞ்சதுங்க நம்ம அ ஒரு நாளக்கி மூணு வேல சாப்புர்றோம்னா அந்த மூணு வேலயிலுமே புரதச்சத்து நார்ச்சத்து நிச்சயமா இருக்கணு அது நம்ம வந்து பின்பற்றுனோலே நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வு வந்து வாழ முடியுங்க
ஒ நன்றி இதுல எனக்கு ஒ சந்தேகம் இருக்கு என்னன் பாத்தீங்ளந்தப் புரதச்சத்து இந்த கவ் இறைச்சி வகை தல்ல சொன்னீங்க அது எப்புடி நம் வந்து எண்னெ நல்ல பொறிச்சு அந்த மாதுரி சாப்புல்லாமா எலா பெரும்பாலு ஒரு வறுவல் வகைகள் தான நமக்கு விருப்பமா இருக்கு மீனாக இருக்கட்டு அத ப மீன வந்து வறுவல் பண்றது கோலிக்கறினு எடுத்தீங்கனா அதுல வந்து வித விதமா ய எண்ணயில பொரிக்கிறது அந்த மாதுரி தான ஒரு சுவையாருக்கு அப்டி சாப்ட்டாலு நமக்கு புரதச்சத்து கெடைக்குமா இல்ல ஒரு ரொம்ப அதிகமா எண்ணய் பயன்படுத் சாம இருக்குறது நல்லதா
இல்லிங்க எண்ணய் பயம் அதிகமா பயன்படுத்துவது மிச்யமா ஆரோக்ய குறைப்பாடு ஏர்படுத்து அது சுவை குடுக்க கூடியதா இருக்லா பட் டுருந்து ஒடம்புக் ஆரோக்ங்கிடையாது சோ நம்ம முடிஞ்ச வதக்கி வந்து வேக வெச்சது அந்தது நம்ம வந்து அம் ஆ எண்ணைல வந்து முலுமியா அ ஈடுபடுத்தி பொறிக்க கூடாது நம்ம இப்ப நம்ம மீனே எடுத்துட்டோ அப்டின் பாத்தீங்கனா தோசக்கல்ல நம்ம வந்து ஆ ஷேலோ ஃப்ரைன சொல்லுவாங்க ஆ பகுதி மேயற் ப பகுதியா நம்ம வந்து எண்ண குறைவா பயன்படுத்தி அத வந்து நம்ம வறுத்து சாப்டும்போது சுவையு நல்லாருக்கு நம்ளுக்கு ஆரோக்யமா அதிகமா கிடைக்குங்க அதுக்கப்ரொ க்ருல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதுரி வேக வைத்த உணவுகள் வந்து எடுத்துகா வீல வேகவைத்த உணவுகள் அல்லது நம்ம வேற எரிவாயுல வந்து ஆவில வேக வெக்றத் தம் நம்ம வந்து பயன்படுத்தணு ஆஆ ஆயில் வந்து நிச்யமா எண்ணய் வகைகள் வந்து நம்ம எந்தளவு கு குறைபாடா தா யூஸ் ப பயன்படுத்துனுக
ஒ அடுத்த கேள்வி என்னன் பாத்தீங்கனா நம்ம நார்ச்சத் சொன்னிங்ல அது எந்த மாதுரியான உணவுகள்ல இருக்கு அப்டின் பொதுவா நார்ச்சத்துனா நா வந்துட்டு அந்த மாம்பலம் இந்த மாதுரிய விஷ்யங்கள்ல இருக்குமே என்னோட கண்ணோட்டமருந்துது நார்சத்து நிறைந்த பழங்கள என்ன எத மாதுரியான உணவு
இல்ல அது வந்து பத்திங்கனா நம்க்கு மண்ணுக்குள்ள அந்த இதோட வளரும் இல்லங்க வேரோ வளருல்ல அது அணைத்துமே வந்து நமக்கு நார்ச்சத்து நிறைந்ததாரு கு உதார்ணமா நம்ம சொல்ல போனோனா கேரட்டு அதுக்கப் ப்ர கோதுமை பண்டங்கள் இதெல்லாமே வந்து நார்ச்சத்து அதிகமாருக்கு சிறுதான்ய உணவுகள் சிறுதான்ய அருசி எல்லாமே நார்ச்சத்து அதிகமாருக்கு சோ அதுதா வந்து நம்ம நார்ச்சத்து மிகுந்த உணவுகள்னு சொல்லுவோ கொய்யாப்பலோ அல்லது கீரை வகைகள் இதல்லா வந்து பத்திங்னா நமக்கு வை டமின்ங்ளு அதிகமாருக்கு நார்ச்சத்து அதிகமாருக்கு வாலை தண்டு சோ அது வந்து நிச்யமா நம்ளோடைய ஒடம்புல வந்து அந்த உணவுல சேத்திகிம்போது உடம்புல வந்து செரிமான கோளாரோ அல்லது நமக்கு வயிற்றுபுண் அப்டியெல்லா சொல்ராங்கல்லங்க அதல்லா வந்து எதுவுமே நிச்சியமா வராது அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா மூலம் அ நோய் சொல்றாங்கல்ல அதுவுமே வந்து நமக்கு வராது நம்ளுடிய உணவு பலக்க வலக்கங்கள்ல தா எல் நம்ம உடம்பையு ஆரோக்யமா வெச்சுக்லா நோயற்ற வால்வோ நம்ம வால முடியு இதுதா நமக்கு பலங்காலத்துல சொல்லி் குடுத்தாங்க இப்ப கலாச்சார வளர்ச்சியினால நம்ம நாக்கு சுவை நோக்கி போனனால நம்லோட்ய ஆரோக்ய குறைபாட்டுல வந்து நெறய மக்கள் அவஸ்த பற்றாங்க சோ இந்த வெளிப்பு நம்ம மக்கள்கிட்ட குடுக்கும்போது அவங்ளு நல்லாருக் பாங்க நம்ளு நல்லாருப்போ
ஒ ரொம்பவே சரியா சொன்னீங்க துரித உணவுகள் இருக்குல்ல அது நம்ப சாப்டலாமா இல்ல எப்பயாவது ஒரு தடவருபா ல்ல முட் டிலுமே அத தவிர்க்றது நல்லத்
ஆ முற்றிலும் தவிற் கிறது நல்லதுங்க பட் வந்து கொலந்தை எ வந்து
அந்த ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸு இந்த மாதிலா சொல்றோம்ல அத வந்து முற்றிலுமே நம்ப தவிர்திறது நல்லத் த இல்ல வீட்லயே உங்க கொழந்தைங்க ஆசப்பட்றாங்கங்கற்துக்காக மாதத்துல ஒரு தடவ
மாதத்துக்கு ஒரு தடவ நம்ம வெளில வாங்கி தர்லா பட் வீட்ல செய்யறது வந்து நமக்கு வந்து அது சத்து வாய்ந்ததுதா ஆயில் மட்டு நம்ம எண்ண மட்டு கொஞ்ச குறைவா பயன்படுத்தி காய்கறிகள் அதிகமா போட்டு நம்ப செஞ்சு குடுக்கும்போது அது வந்து எடுத்து க்லாங்க முடிஞ்ச வரக்கி உணவகங்கள்ல வா வாங்கி தரது பதப்பட்ட ப பதப்படுத்தப்பட்ட உணவு அதுக்கப்றோ இந்த பேக்கெட்ல ஃபில் பண்ணி வருல்லங்க அதெல்லா வந்து முற்றிலு தவிர்க்கப்பட்றது நல்லது இப்ப உதர்ணத்துக்கு நம்ம ஒரு கோதுமையு எடுத்துடம்னா நம்ம கோதும வாங்கி அரச்சு பயன்படுத்தக் கூடிய இருக்கிற நாய் நார்சத்து வந்து கோதும மாவா பேக்கெட்ல வறது வந்து நிச்யமா ஆ அதுல வந்து பாத்தீங்கனா அத பாதுகாப்பதற்காக நெறய கெமிக்கல்ஸ் வந்து யு பயன்படுத்தி இருப்பாங்க அந்த மாதுரி இருக்குறத நம்ம வந்து தவிர்த்துக்குறது நல்லதுங்க முழு கோதுமை வாங்கி மா